ஹலோ
ஓகேக்கா
ஹலோ ஹலோ
ஓகே கா ஹலோ ஆ கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது
உங்க சவுண்ட் ரொம்ப மைல்டா இருக்கு
இப்ப கேக்குதுங்ளா
ஆ இப்ப கேக்குதே எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ம் ஓகே நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் எப்டிண்ணே நல்லா இருக்காங்களா
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல நல்லா இருக்காங்களா
ம் எங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்கா அப்றோ சாப்ட்டீங்களா
ம் சாப்டாச்சு நீங்க நைட்டு இனிமேதா
இனிமே இனிமே தா சாப்டணு இதுக்கப்றோ சமைச்சுதா சாப்டணு
சேரி சேரிங்க இதுல பார்ட் டைம்மா ஒர்க் பண்ணுறீங்களா நீங்க
அ இத பத்தி இதா பேசுறாது
இல்ல அந்த டாபிக் பேசலாங்களே அது ஒன்னு தப்பில்லைங்களே அதுல வருதுங்களே உங்க ஆப்ஷன்லயே உங்களுக்கு
என்ன பேச கூடாது அத பத்தி இதுவு பேசக்கூடாதுங்ளா ஆமா நா ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டே இது தங்கச்சி
ம் ம் சேரி சேரி அப்பனா சேரிங்க சேரி நா இப்ப தா ரெண்டாவது காலு மொத கால் முடிச்சுட்டே இன்னைக்கி தா ஆ நேத்து தா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கி ரெண்டாவது கால்
வின்னர்ஸ் ரீச் பண்ணி தங்கச்சி நம்பர்
ம் செரி செரி சேரி சேரி சேரி
அது என்ன என்ன சாப்டிங்
மதியம் பருப்பு கொழம்பு ஒயிட் ரைஸ் நீங்க
அப்டியா இங்க வந்து இன்னைக்கி மீன் தா
நாங்க நேத்து மீன் சாப்ட்டோ
என்ன
நாங்க நேத்து மீன் சாப்ட்டோ நேத்து மீன்
அப்புடியா நேத்து மீன் சாப்ட்டீங்ளா நாங்க இன்னைக்கி சாப்ட்டோ
என்ன மீன் சாப்டிங்க நீங்க இல்ல என்ன மீன் சாப்டீங்க என்ன மீன் வாங்குனீங்கன்னு கேட்டே என்ன மீன் சாப்டீங்கன்னு கேட்டே
கட்லா மீனுன் சொல்லுவாங்கல்ல
ஆமாம்மா
சும்மாவே பேரு தெரியல
இன்னு கட்லா இங்கயு கட்லா தா கட்லா சோ இருக்கு ம் ம் நாங்க ஜிலேபி மீனு நெய் மீன் நாங்க சேலம்
இல்ல நீங்க எந்த ஊரு ஸ்டேயிலு கட்லா மீன்னுன்னா கரெக்டா தெரியுதே
ஆ சே கட்லா மீன் நாங்க சேலோ சேலோ சேலம்
ஹலோ
கேக்குதுங்களா
புரியில எண்ட
ஹலோ
கேக்குது எந்த ஊரு சைடு
நாங்க சேலோ சேலோ
சேலம் சேலம்மா அங்கே அந்த கட்லா மீன் தா சொல்லுவாங்களா
கட்லா இருக்கு ரோக் இருக்கு அப்புறோ ஒங்களுக்கு மத்தி இருக்கு கெழங்கா மீன் இருக்கு அயில மீன் இருக்கு
சில பேருக்கு நாங்க அந்த இது புரியவே புரியாது
அப்டிங்களா இந்தே உங்ளுது எந்த ஊர்ல வருது நீங்க
தென்காசி மாவட்டோ
தென்காசிங்களா இங்க ஓரளவுக்கு எல்லாமே நா சொல்ற மீன் எல்லா இருக்கானு பாருங்க ரோக்கு கட்லா ஆ கெளுத்தி அப்புறோ அ அயில மீனு அப்புறோ வஞ்சர மீனு அப்றோ காணங்கெள்த்தி அப்றோ பாற அப்புறோஎா அதுலயே பாத்தீங்கென்னா கண்ணாடி பாற முட்டப்பாற கடல் பாற ஆ
மஞ்சிர மீன்னா என்னது அது எந்த இதோடு சேந்தது
வஞ்சர மீனுங்களா
ஆமா
வஞ்சர மீன் பாத்தீங்களா ஒங்களுக்கு இருக்கறதே உங்ளுக்கு வெல அதிக எனக்கு தெறிஞ்சு இன்னைக்கி ரேட்டு அது கிலோவே உங்களுக்கு ஆயிரத் ஆயிரோ டூ ஆயிரத்து இநூறுவா ஆயிரத்து ஐநூறுவா வரு ஊர பொறுத்து மாறு உங்ளுக்கு
அயிர மீன்னு சொல்லுவாங்கல்ல அத தா வஞ்சிர மீன்னு சொல்றீங்களா
ஆ இல்ல இல்ல அயிர மீன் வேற வஞ்சிரோ மீன் வேற அது நீங்க நீங்க சொல்லற அயிர மீனு அ அயில மீனு ரெண்டுமே ஒண்ணுதா ரா லா மட்டு தா வித்தியாச வரு
அதுவு அதுவு கிலோ ஆயிர ரூவாய்க்கு மேலே தா சொன்னாங்க
இல்லையே நா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வஞ்சிரோ மீனுங்குறது உள்ள என்ன சொல்ல கை அளவுக்கு நீள அதிகமா இருக்கு மூக்கு ஊசி மாருக்கு ஒங்ளுக்கு பாத்தாவே
அப்டியா அது பெருசா இருக்குமோ
ஆ பெருசா இருக்கு ஆமா வஞ்சர மீன் கருவாடுங்கிறது பாத்தீங்கென்னா ஒங்களுக்கு ஆ என்ன சொல்லறது உங்களுக்கு நெய்மீன் கறுவாடுன்னு சொல்லுவாங்க ஒங்களுக்கு கருவாடுலா பாத்தீங்கென்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக பாக்ஸ் மாரி விப்பாங்க ரேட் அதிகோ ஆ அத சேந்ததுதா உங்ளுக்கு ஆ கருவாடுன்னு சொல்றப்ப அப்டி சொல்றாங்க ஆனா வஞ்ச உம் வஞ்சர மீனு ஒங்களுக்கு அதே இத சேந்ததுதா ஆனா உங்க ஊர்ல எப்டி சொல்றாங்கன்னு தெர்ல
உம் உம்
தென்காசில எங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தரு இருக்காரு அங்க
அப்டியா
உம் என்னோட பழைய கம்பெனியில ஒர்க் பண்ணவரு அவர் அங்கதா இருக்கிறாரு இப்ப சென்னையில வேவே ஷிப்ட் ஆயிடாறு அவரு ஃபெமிலியோட
ஆ செரி ஆனான கரெக்ட்டா இங்குள்ள மீன்னெல்லா கரெக்டா சொல்றீங்க
இல்ல ஒரு ஒரு சில ஊருக்கு உங்களுக்கு வந்து எல்லா மீனு ஒங்களுக்கு நேம் வந்து மேட்ச் ஆகு ஒரு சில ஊர்ல தா பேர் வேற வேற சொல்வாங்க
அது செரி ஓகே ஓகே ஓகே
உங்களுக்கு கட்லா ரோகும் பாக்கறதுக்கு ஒரே மாரிதா இருக்கு உங்களுக்கு பாக்கறதுக்கு
இல்ல மேக்சிமம் இதுவர வெளி உர்ல இருக்கறவங்கள்ட்ட இந்த மாதிரி மீன் சொன்னா அவங்களுக்கு இது புரியவே புரியாது ஆ அந்த கட்லா மீன் அப்டின்னா என்ன அப்டிங்கற மாரிதா கேப்பாங்க நீங்க கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணிருக்கரீங்க ஒரு வேள எங்கோ
இல்ல இல்ல அப்சர்வ் பண்ணல நா பாத்துருக் எதோ நாங்க வாங்கியிருக்கோ தெரியு நமக்கு அந்த மீன் வருஷம் பூரா அத நா பாக்கர தெரியாத மீனா இருந்தா டக் நா டக்குனு உங்களுக்கு நா சொல்லிருப்ப அ தெரி்ஞ்ச மீன் தான் மறுபடி யூஸ் பண்ணதா நம்ம வாங்கி சாப்டதுதா
அப்டி நாங்களு பக்கத்துல உள்ள ஊருதா
ம் ம் ம் மத்தியால உங்களுக்கு தெரியுமா அந்த மீன தெரியுமா
மத்தி மீன்னா இங்க வந்து அத சான மீனு அப்படிங்கற மாரி சொல்
ஆ அதுதா சால மீன் அதேதா அதேதா அதேதா அது மட்டு உங்களுக்கு பேரு உங்களுக்கு இந்த குட்டி குட்டியா இருக்கவங்களுக்கு இப்போ கிலோ நானூறு ரூவா வருது உங்களுக்கு அது
அது சேரி
முன்னூறு முன்னூத்தம்பது நாநூறு சைச பொறுத்து இருங்க சால மீனு சொல்றீங்களா உங்களுக்கு அது அத
இங்கெல்லா அவ்ளோ ரேட் கெடையாதே ஆ ஒன் கேஜி அ ஒரு கிலோ வந்து நூற்தி ஐம்பது ரூபா எரநூறு ரூபா அப்டிதா இங்க விக்குறாங்க
அப்டிய ஒருவேல அங்க உங்களுக்கு பக்கத்துல கெடைக்குனு நெனைக்கற ஒருவேட இங்க எங்களுக்கு இந்த பக்கத்துல இருந்து ஒன்னு கேரளாலேருந்து வரணு இல்லாட்டி இந்த பக்கோ எங்க நீ நீ நீர் ஆறு இருக்கோ அதுக்கேத்த மார சேலத்தோட இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேம் இருக்கு மேட்டூர் டேம் இருக்கு டேம்மு சம்பந்த சம்பந்தப்பட்ட மீனெல்லா உங்களுக்கு ரேட்டு கம்மியா கெடைக்கு அ இந்த மத்தி மீன்லா பாத்தீங்கன்னா இங்கதான் இந்த சால மீன்ங்கறது உங்களுக்கு தூரமா இருந்து வறப்போ ரேட்டு் கூட வரு எங்களுக்கு
அப்டி ஓகே ஓகே ஓகே ஓகே கே அப்ரோ
உங்க வீட்ல சண்ட போட்டுட்ருக்கறாங்களா
பின்னாடி நாங்க முன்னாடி நிக்கிறே அவங்க பின்னாடி சவுண்ட போட்டுட்ருக்காங்க
சி பயங்கரமா சண்ட போடுறாங்க இங்க வரைக்கும் கேக்குது
சவுண்ட் நல்லா கேட்குதா ஐஐயோ
ம் நல்லாவே சத்தம் போடுறாங்க சண்ட போடுறாங்க நல்லாவே கேக்குது இப்ப உங்க வீட்ல நல்லா பயங்கரமா சத்தமா இருக்கு
இனு கொஞ்சோ உள்ள தள்ளி போனா நெட்டு பிரேக்கப் ஆகுது
ஆ நெட்டு கெடைக்காது உங்களுக்கு அது வேற ஆம்மா எதோ தூக்கி போட்டு ஒடைக்கறாங்க போலருக்கு
ம்
சேரி சேரி நைட்டுக்கு சப்பாத்தி பருப்பு கொழம்பு
ஆமா சார் பருப்பு கொழம்பு சப்பாத்தி
உங்க வீட்ல ம் சேரி சேரி சேரிங்